என்ன டி கேக்குதா
அலோ
ஏன் அமைதிய பேசுறடி சவுண்டா பேசு ஆஹ் கேக்குது சொல்லுடி எனக்கு நீதாண்டி சவுண்டா பேசமாட் இங்க மெதுவா பேசிட்டு இருக்கு
கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது
சவுண்டா பேசு சாப்ட டி
நீ பேசுறத சவுண்டா கேட்கமாட்டேங்குது மெது மெதுவா பேசிட்டு இருக்கே
நீ சாப்ட்டியா
சாப்ட்டண்டி
என்ன சாப்ட்ட
நா நான ஒண்ணும் சாப்பிடல சும்மா சொன்னேன் அர்ஜுன் வரேன்னா அதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்
கிளாஸ் முடிஞ்சிருச்சா
உம் முடிஞ்சு
உட்க்காந்துட்டு இருக்கியா
உம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வரேன் நான
சாப்பாடு என்ன செஞ்ச காலையில
நானா புதின் புதினா புலாவ்
உம்
புதினா புலாவ்
அதெல்லா உனக்கு செய்ய தெரியுமா
தெரியும் என்ன புதினாவ போட்டு இஞ்சு பூண்டு பேஸ்ட் எல்லா போட்டு ஒரு அர அர பச்சை மிளகு போட்டு அரைச்சு இதுல கொட்ட வேண்டியது தான் அதானே ச்சு ஏய் நான சிக்கன் நக்கட்ஸ்னு நெனைச்சு வெஜ்ஜ் நக்கட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் டி
எதுல வாங்கினா இல்லயா எதுலா வாங்குனா எதுலடி வாங்குனா கேக்குதா இல்லயா நீ பேசுறதே எனக்கு கேட்கல ஹலோ ஹலோ கேக்குதாடி அலோ டி ஏய் என்னடி ஆச்சு நீ பேசுறதே எனக்கு கேக்கலடி ஹலோ இவ்ளோ நேரம் கேட்டுச்சு நல்லா இப்ப கேக்க மாட்டேங்குது ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுடி அஹ ஹலோ ஐயோ இப்டி கட் பண்ணா இது வேஸ்டா போயிடும்